ஹலோ
சொல்லஸ் ம்
சவுண்டா பேசுங்க சவுண்டா
புரிய்ல சவுண்டா என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா அலோ அலோ அலோ அலோ அலோ
கேக்குதா
எங்க போயிட்டீங்க
நாலா கத்திட்டே இருக்கே ஃபோனே ஹலோ சொல்ல
நானுந்தா அலோ அலோன்னு கத்தற நீ வேற
ம் ம்
நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கா
எங்க வீட்டுல வைஃ பை
அதா நிப்ப
அப்படியா சமைக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்
ம் என்னா சமையல்
அதுதா யோசிக்கணும்
ம்
அது சாப்பாடு இருக்கு சாப்டுவாரா இல்ல வேற ஏதாது செய்யணுமா
ம் மதியோ என்ன சம்ச்சீங்க
வெஜிடேபிள் சாம்பார்
நா
ம்
சம்பார் அப்பளோ
அதுதான ஈஸியா இருக்கு ப்ராசஸ் சொல்லவா வெஜிடபிள்
ஆ சொல்லுங்க
ப்பாவுக்கு நல்லா இருக்கு பாப்பாக்கு செஞ்சு ஊட்ட
ம் ஆறு மாசத்து ஆனோ ஒனே
ஆறு மாச ஏழு மாசத்துல ஊட்டிடுங்க என்ன குக்கர்ல எல்லா வெஜிடபிள்ஸு கட் பண்ணி போட்டுக்கோங்க கேரட் பீன்ஸு
ம்
பட்டாணி
ம்
கத்திரிக்கா வெண்டக்கா முருங்கக்கா அதுலயே போட வேணா அதுலயே போட்டா கொலஞ்சிரு அதுலே போடவேனா தனியா எடுத்து வச்சிருங்க முருங்கக்கா மட்டு மத்த காய் இருக்கிற காய் எல்லா போட்டு பட்டாணி போடுங்க மேக்சிமம் பட்டாணி போட்டா கொஞ்ச நல்லா டேஸ்ட்டா இருக்கு பட்டாணி போட்டு ஒரு டம்ளர் வந் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோன்னா ஹாஃப் டம்ளர் வந்து தோரம்பருப்
ம் ம்
ஆஃப் டம்ளர் கூட வேண்டா ஒரு கால் டம்ளர் போடு ஆஃப் டம்ளர் போட்டா வந்து சாப்பாடு வந்து அதிகமாயிடுது ஒரு கால டம்ளறு டம்ளர் கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட்டு எல்லா கழுவிட் எல்லா கழுவிட்டு அதுலயே போட்டு தக்காளி வெங்காயொ அப்புற பூண்டு
ம்
இதுல்லா போட்ணு
அதுல என்ன ஆயிள் ஏதாவது ஊத்தணுமா நெய் ஊத்தணுமா
அதெல்லா ஒண்ணு வேணா தக்காளி வெங்காய பூண்டு எல்லா போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஓரளவுக்கு நா ரெண்டு டம்ப்ளர்னா ஒரு அஞ்சு டம்ளர் குக்கர்ல உ தண்ணி ஊத்தி ரெண்டு டம்பளர் அரிசினா ஒரு அஞ்சு டம்ளர் தனி ஊத்தி வெக்கணு
ம் ம் ம்
வெச்சுட்டு அப்புறோ அது குக்கர் ஒரு அஞ்சு ஆறு விசில் பொ
ரிங்களா உப்பு உப்பு சால்ட்டு
ஆ கொஞ்சமா பொட்டுங்க சும்மாட்டா டேஸ்டுக்காக கொஞ்சமா போட்டீங்கன்னா அப்புறமா தளிக்கும் போது கூட போட் டுக்லா தாளிக்கும் போது எண் எண்ணெ ஊத்தி நெய் ஊத்தி அதுக்கப்புறம் மெளகு சீரகம் கடுகு வந்தயம் காஞ்ச் காஞ்ச மெளகா பூண்டு பூண்டு வந்து அட்டி போட்டு கொஞ்ச ஓரளவுக்கு பொரிஞ்சு வர வரைக்கு வெயிட் பண்ணி வெயிட் அதுக்கப்புற கொஞ்சமா மஞ்ச தூள் அதுலயே எண்ணெய்லயே கொஞ்சமா மஞ்ச தூள் வீட்டு கொழம்புத்தூள் கொஞ்சொ அதுக்கப்புறோ கொஞ்சமா சாம்பார் பொடி ஒரு எல்லாமே பாப் பாப்பாக்கு நம்ம மேக்சிமம் டேஸ்ட் பாத்துட்டு அது அப்புறமா கூட போட்டுக்கலா
உம் உம்
மொளகாதூள் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்துலையு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குனு அதுக்கப்புறோ கொஞ்சமா புளி ஒரு சின்னதா நெறைய புளி போட்டா ரசம் சாதோ மாரி ஆயிடுது சின்னதா சும்மா ஒரு டேஸ்டுக்காக லைட்டா புளிப்புக்காக எலிமிச்சு பழோ ஆ ஹா அவ்வளோலா எடுக்கூடாது நெல்லிக்கா இருக்குல்ல சின்னா நெல்லிக்கா அந்த அளவுக்கு எடுத் தா போது பெரிய நெல்லிக்கா எடுத்தா கூட சாம்பாரே அப்டியே ரசம் மாரி ஆயிடுது சின்ன நெல்லிக்கா அந்த சைஸ்க்கு எடுத்து கொஞ்ச ஊற வச்சு அந்த தாளிச்சுட்டு ஊத்தினு ஊத்திட்டு அத கொஞ்ச நேரம் கொரிக்க விட்னு அது ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சோ கன்சிஸிடி ஆனன்னோ இந்த பா கடாயில தாளிக்கிறோல அத எடுத்து அந்த பருப்பு குக்கரு விசில எடுத்துட்டு அதல ஊத்திட்டு உப்பு சால்ட் போட்டு
அது எத்தன விசில்படி சாதோ
அஞ்சு ஆறு விட்ல அவ்ளோ போது அதே கொலஞ்சிடு
உம் உம்
இந்த தாளிக்கிறது எடுத்து அதுல ஊத்திட்டா
உம்
முடிஞ்சிச்சு அதுக்கப்புறோ கா கருவேப்பில்ல கொத்தமல்லி
உம் உம்
கிண்டிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு எடுத்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கேஸ்ல வச்சா போது
உம்
அவளோதா சாப்ட வேண்டியதா
அந்த மருந்து அத யூஸ்ன்னணுமா
உம்
அல்சிட்டுதக்கு கப்புறோ மறுபடியு ஒரு கொதி வரணுமான்னு கேக்குறே
கொரியலா வர வேணா சும்மா ஹீட்டா ஆனா போது நம்ம கொஞ்ஞதா புளி தண் தண்ணி அதெல்லா ஊத்திருக்கல்ல அதெல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு ஒரு கன்சஸ்டி வர வரைக்கு அவ்ளோதா
வேந்தட்டு
புரியல
அஞ்சு விசில் விடுறதால வெந்தரும்ல எல்லாமே
ஆ எல்லாமே வெந்துரு காயில இருந்து எல்லாமே வெந்துரு
நன்றிப்பா
நீங்களு செஞ்சு பாருங்க ஈஸியான வேல தா
உம் உம் உம் ‌ அப்புறோ வேற என்ன சமைப்பீங்க
நல்லா சமைப்பே இது சமைக்க மாட்டே அது சமைக்க மாட்டேலா இல்ல
உம் உம் எதுவு வர மாட்டேங்குது நீ ஏதாது ஒன்னு சொலி கூடே
எதனா ஒன்னுன்னா புரியலையே எதுனா கேளுங்க சொல்றே
ஆம்பார் எப்படி வைப்பீங்க காய் சாம்பார்
காய் சாம்பாரா ஃபர்ஸ்டு பருப்பு பருப்பு மட்டு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி வெங்காயம்ல்லாப் போடாதீங்க பொட்னோ இதுல பாதி அதுல பாதி தக்காளி வெங்காயோ பாதி ஒரு பச்ச மொளகா போட்டு கொஞ்சமா மாஞ்சத்தூள் தேவன்னா வேணா லைட் ட்ட வீட்டுக்லா இல்ல தேவல்ல ட்டு ஒரு அஞ் நாலு விசல் மூணு விசல் உங்க குக்கருக்கு ஏற்றத பொறுத்து உங்க குக்கருக்கு உங்க குக்கர் எத்தன விசல் அடிக்குமோ அத பொறுத்து
ம்
எறக்கி வச்சிருங்க மூணு விசில் நாலு விசிலுக்கு அப்புறோ எறக்க வஷ்ருங்க அதுக்கப்புறோ ஒரு பாத்துரத்துல கடாயில எண்ணெ ஊத்தி கடுகு அதே ப்ராசஸ் மெளகு சீரகோ இதல்லா போட்டா வந்து கொஞ்சோ டேஸ்ட்டாருக்கு சாம்பார் மெளகு சீரகோ வெந்தையோ போட்டு அதுக்கப்புறோ தா வெங்காயோ தக்காளி நல்லா ஓரளவுக்கு தக்காளி ஒரு கிரேவி மாரி வருல்ல அந்தளவுக்கு போட்டு அதுக்கப்புறோ இஞ்சி பூண்டு வந்து அப் அப்பயே போடாதீங்க இஞ்சி டேஸ்ட் புடி குன்னா இஞ்சி போடுங்க இஞ்சி டேஸ்ட் புடிக்காதனா இஞ்சி போடாதீங்க
ம் ம்
அப்ப அப் அந்த டைம்ல கொஞ்சமா மொளகா சாம்பார் மொளகா தூள் ஆச்சிய விட சக்தி நல்லாருக்கு சக் தி மொளகா தூள் போட்டு
ம்
புளிய கரச்சி ஊத்திட்டு இந்த காயலா போட்டு கொஞ்ச நேரோ வேக விடுங்க இதுக்கப்புறோ அந்த பருப்பெடுத்து அதுல ஊத்திருங்க அப்புறோ பூண்டு தட்டி போடணு இந்த ப்ராசஸ்லா முடிஞ்சதுக்கு அப் அப்புறோ பூண்டு தட்டி போட்டாதா பூண்டு வாசன இஞ்சி வேண்னா இஞ்சி புடிக்கவுங்க இஞ்சி சாப்ட புடிக்குன்னா இஞ்சி அந்த டைம்ல தட்டி போடணு அப்பதா வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாருக் எல்லாம் யூடியூப்லே வருதே
ந ஆனா அத நா சொல்லும் போது எனக்கு ஏதாவது ஒன்னு மிஸ் பண்ணிறேன்னா அப்டிதா கீர செய்யும்போது பூண்டு பூண்டு போடாம செய்தே
ம் பூண்டு போல்னா அது தாளிக் துல போட்டா அதுல டேஸ்ட் வந்துரு அதுல போடணுன்னா கூட
அடியு மறந்தே போய்ட்டே
ம் ம் நாளைக்கி
ஏதாவது மிஸ் பண்ணிடனா மறந்துடனா கேக்கறே
மீன் கொழம்புக்கு என்னா போட்டு தாளிக்கிறிங்க
அது மீனு கொழும்புக்கு இது ஏரி மீன் வெச்சம் பாருங்க
அ
அது அது ரசோ மாதிரி ஆயிடுச்சு நீ சொன்ன மேரிதா குக் பண்ணது நல்லது சீரகோ வெந்தயோ
ஒரு வாட்டி தா வெச்சிருக்கிங் மீன் கொழம்பு ஒரு வாட்டி தா வெச்சிருக்கீங்ளா
ஆ ஹா ஏற்கனவே வெச்சிருக்கே அது வந்து இந்த அளவுக்கு நா வெக்கல நார்மலா ப்போ மொளகா தூள் போட்டு கொதிக்க வச்சருவோல்ல
அப்டியே வைங்க நீங்க வந்து புது புதுசா டிஷ்ஸு செய்யணுன்னே ஒரு மண்நேரோ அனுங்கினா அது நல்லாருக்காது உங்களுக்கு எது தெரியுமோ அதுல வெச்சாவே மீன் டேஸ்ட்டா இருந்துச்சுன்னா கொழம்பு நல்லாருக்கு
சரி ஏரி மீனு ஸ்மெல் அடிக்கு சாப்புடும் போது செய்லாங்கட்டு செரின்ட்டு யூடியூப்ல பாத்துதா வெச்சே கடைசில அது ரச மாரி ஆயிச்சு அ
யூடியூப்ல நா கூட நல்ல மீனு யூடியூப்ல பாத்து வெச்சே ஆனா அன்னைக்கு நல்லாவே இல்லப்பா எனக்கு பிடிக்கல மத்தவங்களுக்கு புடிச்சி இருந்துச்சு அதனால அதோட விட்டுட்டே எனக்கு தெரியற மாரியே வைக்க
நமக்கு என்ன வருமோ அதே சம்ச்சிக்க வேண்டியதா
அதே சமச்சுக்க வேண்டியதா அதுக்கே நமக்கு டேஸ்ட் போது புதுசா ஒரு இன்ட்யூஸ் பண்ணி அது வருனா அது வராது
எஞ்ச்ட்ட நெக்ஸ்ட் கால்ல பேசுற
ம்